ஹலோ ஆ எப்பிடி இருக்கீங்க என்னா அன்னைக்கி வெச்சுட்டீங்க போனு சீக்கிரமாவே
ந அததா ஒடனே வெச்சட்டு போயிட்டே போன
ஆ
செரி அன்னைக்கி பேசிட்டு வர இருந்தோ செரி ஆமாம்மா ஃஸியா தா இருக்கோ அதா பசங்களு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டே அன்னைக்கியு ஃப்ரீயா க்கு நேரத்துல கால் பண்ணா கரெக்டா நமக்கு வந்துட்டாங்க என்ன பண்றது
ம் கேஸ் இருந்தான சமைச்சு சாப்புட முடியு அ
ஆமா இது தட்டுப்பாடுன்னு சொல்லி முன்னாடி புக் பண்ணி புக் பண்ணி வாங்கி வெக்க வேண்டியதாருக்கு ஐயோ ஆமா அத் து வேற நாங்கஸ்
அதுக்குன்ட்டு மாசத்துக்கு நம்ம தனியா பட்ஜெட் போன்னு
கேஸு எப்பிடி எப் யூஸ் பண்றது தெரி மாட்து காலியாயிட்டே இருக்கு கால்ல டீ திரிப் ட்டு சாய்ங்காலம் டீ அப்டி சொல்ட்டு டீ வெக்குறோ பால் காசுன்னு அப்பிடி அதுவே நெறைய போத மாரியே ட்டு கேஸ் நறைய யூசேஜி இதுல இவுங்களுக்கு டிஃப்ரெண்டா ஸ்நாக்ஸ் செஞ் தரணு இப்போ ஸ்கூலுக்கு கால்ல செய்றமா
ஆமா இப் இதுலே கேஸ் சீக்கிரமா காலி ஆயிடுது அதுல கரெக்டா கேஸ் வருதா அந்த வெயிட்டு பாத்து நம்ம வாங்க மாட்றோ அதுல அவ அந்த கேஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்றதே நம்முளுக்கு தெரிய மாட்டுது குடுக்கு ஆயரூபா குடுத்து வாங்கிற்றோ
அது வே தெரியு அது வேற இப்ப அந்த போருன்னு சொல்லி ஏதோ பண்ணி தட்டுப் இன்னுமு தட்டுப்பாட்டுலதா இரு
ஆமா ஆ சீக்கிரமா வரமாட்டுது இத நம்ம புக் பண்ணிடுறோ அதுக்குன்னு இப்ப என்ன எங்க வீட்லெல்லா ஃபிப்டீன் டேஸுன்னு நெனைக்கிறே பதினஞ்சு அஞ்சு நாள் பத்து நாள் ஆவுது வர்றத்துக்கே கஷ்டமாருக்கு
கர்ட்ட பதினஞ்சு நாள் வர் கேஸ் வர்றப்போ சொல்றாங்க அந்த கைரேக எதோ வெக்கல கைரேக போய் வெய்ங்க இப்டி சொல்றாங்க செரி கைரேக வெச்சுட்டு கேஸ் வருமான் எது கெடையாது திரும்பி அதுலருந்து ஒரு பதினஞ்சு நாலு றாங்க
ஆ அது சொல்ல வேண்டிய முன்னாடியே சொல்ல வேணா முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்ம எல்லாமே பண்ணி வச்சிருவோ
நா அப்டேட் பண்ணிதா வச்சிருந்தே இருந்தாலு அது என்ன ஆச்சுன்னு தெரியில திரும்ப இப்டில்லா பண்ணி ச என்ன பண்றது எல்லாதயு பண்ணி வச்சிட்டு வந்துன் நல்ல வேள இன்னொரு அடிசனல் சிலண்டர்னால வீட்ல அப்டி போய் யூஸ் ஆயிடு சீ இல்லாதவ் அவ என்ன பண்ணிருப்பாங்க
உண்னாக் கஷ்டப்படுறவங்களுக்கு தா தெரியு அத பத்தி
ம் பசங்க அம் கேக்குதேல்
புதினா சாப்பாடுன் சொன்னீங்
கேக்குறே அம்மா கிட்ட இங்கேதான இருக்கீங்க ஆமாங் ஹரி
ஹலோ கேக்குதா
தெரிஞ்சிருக்கா தா ஆ கேக்குதுங் கேக்குது சொல்லுங்க
ஆ அந்த புதினா சாப்பாடு எப்டி செய்வீங்க நீங்க காரமா இருக்குமா இல்ல எப்டி
இல்ல எங்க கசந்தது புளிப்பா சாப்டுவாங்க ஏம் கொஞ்ச புளிப்பா கா இல்லாம ஒரு மாரி புளிப்பு டேஸ்ட் புடிக்கு அவங்களுக்கு அதனால புளி தா பண்ண நான் வந்துட்டு
அப்ப அதுல புளி புளி ஊத்துவீங்களா இல்ல லெமன் அந்த மாரி ஏதாவது போடுவீங்களா
புளி போட்டு ஆட் பண்ணுவே இந்த சட்னி அரி போலாங்க அ மாரிதா பஸ்ட்டு வந்து புதினா வந்து நா நெறைய புதினா எடுத்து அந்த புதினாக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி மிக்சில போட்டு இப்ப அல்ல இப்ப ஒரு ஒரு அந்த புதினா விட ஒரு த்ரீ டூ பங்கு மட்டு கொத்தமல்லி எத்துக்கணு ஏன்ன கொத்தமல்லி தா டேஸ்ட் கொஞ்ச என்ஹன்ஸ் பண்ணுமா புதினா மட்டு தனியா போட்ட ஒரு மாதிரி நல்லா காது ஆ கொஞ்ச கொத்த கொத்த மல்லி கொஞ்ச போட்டு அதுல காஞ்ச மிளகா போட்டு காஞ்ச மளகா பச்ச மளகா ஆப்ஷன்னல் தா எத வென்னா யூஸ் பண்ணிக்கலா இருக்கு கலரா வேணுனா காஞ்ச எனக்கு கிரீன் ஷ ஓகேனா பச்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலா
ம் ம்
கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லா கொஞ்சோ கொஞ்சோ நிறைய கார ஏதா காரம் ஏறிடுல கார எல்லா காரத்து அளவுக்கு எத்த மாதிரி போட்டுட்டு ஒரு புலி கொஞ்சோனு புலி மட்டு போட்டுவு அதல போட்டு ஒரு மிக்சியில அரைச்சிட்டு கொஞ்ச தண்ணிவிட்டு ஆரச்சு கடாயில வந்து கலா பருப்பு உளுந்த பருப்பு கருப்புல கருப்புல போட்டு இத தூக்கி அப்படி போட்டுட்டீங்கன்னா இது அரைச்சு வச்சு பேஸ அதுல ஊத்தி கொஞ்ச நேர கொதிக்க வச்சுட்டு உடனே ஆப் பண்ணிடனு உப் பண்ணு போடணும் டேஸ்ட் பாத்துட்டு ஆ அவளதா போட்டு நா அப்படியே சாப்பாடு களரி கொடுத்துருவ சில பேர் வந்து இல முந்திரி பருப் போடுவாங்க தாளிக்கிறாங்களா தாலி இதுல வந்து முந்திரி போடுவாங்க வேர்க்கடல போடுவாங்க அதெல்லா சாப்பிடறந்தானே இது எல்லாமே போடலா சில பேர் சாப்பிட மாட்டாங்க இதோ ஏ பசங்க இதுகலல்லா பொடிக்கி கைல குத்துருவாங்கோ வெச்சினு இருக்க இன்னுமா சாப்புட மாட்டாங்க அவுங்க சாப்புட்றதுக்கு மாரி நா இந்த சேஞ்சி செஞ்சி குடுத்துருவே ஏன்னா ஈட்டியெஸ் புடிச்சுட்டே அ இந்த புளிப்போ அது நாவுன் இந்த முந்திரி இதெல்லா சாப்பட்ல கொடுத்த சாப்பிடவே மாட்டுறாங்க எனக்குமே அந்த சாப்பாடுல முந்திரி போட்ட டேஸ்ட்டு புடிக்காது அதே மாரியே இருக்காங்க அ சரி நம்மளே நம்மள திட்டிக்க கூடாதுல்ல அதனால இப்படியே குடுத்து பழகிட்ட நானு ஆமா ஆமா யோசிச்சு ஒரு பேரும் கஷ்ட தா இப்போ சைடிஷ் கொடுக்கணு என்ன கொடுகிறதுனாலு தெரியு மாட்டுது இப்பதா நாங்க ரீசன்டா ஒரு வாட்டி செஞ்சி குடுத்த அது நல்லா இருந்ச் சாப் சாப்டும்போது அது தா செஞ்சு கொடுத்த அது ஒரு வடி குடுத் பொன்னி பொன்னி நல்லா இருக்கு
ம்
சோயா ஜங்க்ஸ் இருக்குல
ஆமா
அந்த சோயா ஜங்ஸ்ஸ வந்துட்டு ஒரு ஆ ஃப்ரை பண்ணியு கொடுத்த அதுவுமே புடிச் கறி டேஸ்ட் இருந்ததுல அது அதுஒருவட்டி சுடுதண்ணில போட்டு மசாலா போட்டு விட்டு அப்டியே ஆயில்ல ஃப்ரை பண்ணி கொடுத்த அத ஷால ஃப்ரை அந்த மாரி சும்மா கூட வதக்கி கொடுத்தாலு சாப்ட்டாங்க
ம் ம் மசாலா கீச மசாலா எல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குல்ல மசாலா எல்லாம் போட்டு ட்டு ஃப்ரை பண்ணா சிக்கன் சிக்ஸ்டி ஃவைவ் மாதிரி இருக்குல்ல பாக்க
ஆமா நல்லாவே இருக்கு ஒரு வாட்டி திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்லா வாங்கி சாப்ட்டாங்க எனக்கு பத்துவே இல்ல எங் வீட்ல வந்து திரும்பி செஞ்சு தாலான்னு கேட்டாங்க அந்த மாரிலா குடுத்தோன்ன
ம்
இப்ப நா ஒண்ணு பாத்து சமச்சனே என்ன வட மாரி சமச்ச இந்த கட்லெட் ட்ட செய்வோம்ல வெஜிடபிள் கட்லெட்ட விட சோயா ஜங்க்ஸ் வந்துட்டு இந்த சோயா ஜங்ஸ் வந்துட்டு தண்ணில போட்டு எடுத்துக்கிறோமா
ஆமா அதுல புடிஞ்சு ஃபுல்லா போயிடு தண்ணி அதுக்கப்புறம் அரச்சிடுவீங்களா
ச்சு எடுத்துட்டோ ஆட்சி எடுத்துட்டு அதுலே வந்துட்டு கொஞ்ச கேரட் போட்டு இல்ல நமக்கு வெண்ணாச் காய் தேவ் பட்டாலு அந்த காய் எல்லா போட்டுட்டு ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சோன் பச்ச மெளகா போட்டு அப்டே ஆ வடம் ஷேப் ல தட்டி தட் டி அப்டே லைட்டா தோச கல்ல ண்ணி ஊத்தி அப் அப்டே தோச கல்ல போட்டு ஒரு எண்ண ஊத்தி மீன் வர்க்கற மாரி வர்த்து எத்துக்குணு
ஆ அவ்ள தானா
ஆ அவ்ள தா ஒரு மாரி சாப்டவு நல்லாருக்கு
ம் நம்ப வே ஸ்நாக்ஸ் மாரி நம்ப ஆ ஈவினிங் டைம்ல கூட சாப்புல்லா போல
அந்த மாரியு குடுக்லா ஈவ்னிங் டைம்ல ஸ்நாக்ஸ்சாவு குடுத்தாலு நல்லாதாருக்கு இல்ல ஆ இது மாரி டீ சைடிஷாவு குடுத்தாலு சாப்புல்லா இதுக்கு அது வந்துட்டு அவங்க அவங்க கம்ஃபட்டபுள் தா
ஆமா என்னனுமோ வித்தியாச வித் த்தியாசமா செய்றீங்ளே நீங்க
என்ன பண்றது இங்க இவங்குளுக்கு சாப்ட வைக்றத்துக்கு ஆம்மா ச இவங்க சாப்ட வைக்கறதுக் து என்னல்லா பாடுபட வேண்டிதாருக்கு அந்த மாரிருக்கு அவங்க எப்டி குடுத்தாலு சாப்டுவானா கஷ்டோந்தா இவ்ளு நம்ப டேஸ் பாத்து பாத்து புடிச்சதுல்லா செய்றோ ஸ்கூல் லன்ச் பாக சாப் டமா வருவாங்க பாருங்க
அவ்ளோதா கோவோ ஆமா இவங்ளுக்காக கா காலைல எழுந் து வேல வே ஆ இல்லாத வேலையில இத்து இந்த வேலைய ஒன்னு சேர்த்து த்து செய்ய வேண்டியதா இருக்கு இதுல செஞ்சு செஞ்சும் சாப்பல்லன்னா கோவம் வராதான செய்யும்
பொண்ணு வேர ஒரு வாச விக்குது வெளில ஆ செரி செரி வா பாத்துட்டே இருந்த அது சாப்ர்ரே‌ எவ்ளோ வென ஒரு களுவு உடம்புக் ஒத்துகவே மாட்டுது
உம் உம்
சாப்படாத சொன்னாலும் மதிக்கவே மாட்றா
ஆ இப்ப இருக்கிற பசங்க யாருமே கேக்குறது இல்லப் சொல் பேச்சே கேக்குறதே கிடையாது து அவங்க பேச்சு நம்ம கேக்குற மாரி ஆயிடுச்சு
தா வாங்கித்தான்னு போய் இப்பல்லா ஆடர் போட்டுதான்னு மாறிடுச்சு பாப்பு மிஷி சின்னத ஏதோ இ பார்த்தாங்க யூடியூப்ல ஏதா செஞ்சாங்கலா நீங்க வாங்கி ஆடர் போட்டு செஞ்சுத்தான்னு அத வாங்கி இப்ப அங்க ஸ்நாக்ஸ் செமா இப்ப அதுதா ரெசிபி பாத்துட்டு இருக் என்னா பண்ணலானு
உம் இவங்களுக்காக புதுசு புதுசா நம்ம கத்துக்க வேணு கத்துக்கிட்டு நம்ம செய்யணும் இப்ப நம்ம அம்மாங்க எல்லா வந்து அவங்க என்ன செய்வாங்களோ என்ன குடுக்குறாங்களோ அத சாப்ட்டு வளர்ந்துட்டோ
ஆமா இட்லி ஸ்கூல் கொடுதலு சாப்பிடுவோ தோச கொடுதலு சாப்பிடுவோ
ஆமா அது காஞ்சி போயிடும் அ ஆரி போயிடும் இதெல்லாம் நம்ம சொன்னதே கிடையாது இப்ப இருக்கிற பசங்க என்னன்னா இது குடுங்க நா சாப்பிடுறேன் இல்லன்னா நா சாப்பிட மாட்டே இவங்க வயத்த துக்குள்ள போகுமான்னு பார்க்கற இக்குன்னா என்னென்னமோ நம்ம வித்த பண்ண வேண்டியதா இருக்கு
இல்லங்க அது மட்டும் கிடையாது லஞ்சு பாக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கனு வாட்டர் பாட்டில் புடிச்சதா இருக்கணும் புடிச்ச கலர் ல கணும்
அவுங்களுக் கூட்டிட்டு போய் வாங்கனு இத கடக் கடயா ஏறி எறங்கி பாக்கறாங்க இப்பெல்லா
அ எல்லாரு முடிச் ஏங்க ஸ்பூனு மட்டு வாங்க மறந்துட்டே போன வர்ஷோ ஸ்பூன் குடுக்குறியே இந்த வர்ஷோ கேட்டுட்டு போறாங்க ஊன்லந் த வர்ஷோ நடக்குது இதுலேயே பாதில ஒர் வ வர மாத்திடு
ம் ம்
அதுக்கே இவங்களு கிட்ட முடியலங்க
ஹ
மல்லு கட்ட வேண்டிதாருக்கு
ஆமா எத்தன் மணிக் ஸ்கூல் முடியிது ஹலோ
கூட்டு வரதுக்கு
அ ஸ்கூல் எத்தன் மணிக் முடிச்சி வ முடிஞ்சு வ ரு பசங்க வருவாங்க
மூன்று மூன்றைக்கு வருவாங்க நம்பதா கூட்டு போய் விடணு நம்பதா கூட்டிட்டு வரணு
ஆ மூன்ற மணினா வீட்டுக் வர்துக்கு நால் நால்ர ஆயிடுமா
இல்ல நம்பதான போய் கூட்டு வரோ நாலு மணிக்லா மே ஸ்கூல் வேனாருந்தாதா நால் நால்ர அஞ்சாயிடூ
ஆமா இல்ல ரொம்ப பக்கத்து பக்கத்துல தானா ஸ்கூலு ரொம்ப தூரோ எல்லா இல்ல
இல் கொஞ்சோ தூரோதா பகல்ல பைக்கில போய் கூட் தோ நோயிங் என்னன்னு க்கு டொவெண்ட்டி மினிட்ஸ் ஆகு இருவது நிமிஷோ அங்க ஸ்கூல் கிட்ட போயிட்டு வர்றதுக்கு இருவது நிமிஷோ பரவால்லையாங்க உங்களுக்கு
இருவது நிமிஷன்றது பரவால்லதா அங்கங்க வந்து ஒன் அவரு அவ்ளோல்லா டிராவல் பண்ணி போற மாரி இருக்கு அதனால அவ்ளோ தூரோ போ முடியாதுன்றதால பசங்கள வந்து பஸ்ல அனுப்ப வேண்டியதா இருக்கு
பஸ்ல மிச்சம் கால ஏழு மணிக்லா ஸ்கூல் வேன் வந்து நிக்கு இவுங்க ஏழ்ரைக்கு ஸ்கூல் வே வந்து நிக்கிது இவுங்க ஏஞ்ச்சிகுபோதே மணி ஏழு அப்ப ஸ்கூல் வேன்ல எங்கன் அனுப்றது இவுங்கள ம் அதா ஸ்கூல் வேனு வேண்ணா அப்டி சொல்லிட்டோ சரிங்க சரி நானு எனாச்சு இப்ப அவங்க சேஞ்சுட்டு மதியான சாப்படணு மத்தியான சாப்ட்டு அவங்கல வேற ஸ்கூல் கூப்ட்டு கெளம்பணு
சேரி
சரி நா பண்றே உங்களுக்கு அப்பறமா நீங்க சு ரெசிபினா சொல்லுங்க எனக்கு
ம் சரி சரி
ஆ சரிங்க சரி வைக்கிறே